ஹலோ ஆஹ கேக்குது
ஹலோ ஆஹ் இப்பதான் கேக்குது கிலியரா ஆஹ் கேக்குது கேக்குது சாப்ட்டிங்களா
நீங்க சாப்டீங்களா
ஆஹ சாப்பிட்டேன்
உம்
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
சூப்பரா இருக்கேன் உங்க ஊர்ல மழையா
இல்ல இல்ல இருட்டிட்டு தான் இருக்கு அங்க
செம்ம மழை இந்த செம்ம மழையிலயே மழைல கரண்ட்டும் வர மாட்டுது மழையும் சரியான மழை
இங்க வந்து கொஞ்சநாளும் மழை பேஞ்சுட்டு இருந்து இப்ப கொஞ்சம் வெயில் அடிச்சி இது மழை பெய்யும் நினைக்கு
இங்க செம மழை வருது
நேத்து எப்படி போகுது
பண்றீங்க
காலேஜ் படிக்கனும்
காலேஜ் படிக்கீரிங்களா சூப்பர் சூப்பர் சரி ஆஹ் கேக்குது கேக்குது
நீங்க என்ன பண்றீங்க
நானும் சேம் அதேதான் படிச்சுட்டு தான் இருக்கேன் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஆஹ நீங்க பிரியாணிலாம் சமப் பீங்க போல
ஆமா
ஆஹ் என்னை பிரியாணி எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கா உங்க டிஷ்ல சொல்லுங்க
பஸ்ட் குக்கர்ல குக்கரா ஹீட் பண்ணனும்
க்குங் முதல்ல கேஸ் ஆன் பண்ணணும் ஓ சொல்லுங்க
கேஸ்ச ஆன் பண்ணணும்
உம் இல்ல முதல்ல கிச்சன் லைட்ட ஆன் பண்ணணும்
முதல்ல கிச்சன் லைட் கூட மாட்டா ஹீட் பண்ணிட்டு அவரு வந்து ஆயில் ஊத்தணும் ஆயில் ஊத்திட்டு அது ஹீட் ஆன பிறகும் இது பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் போடணும் போட்டுட்டு நல்லா அது அஹ அது நல்ல ஹீட் ஆன பெருக்கும்
காந்த அடிக்கணும்னுனாங்க அப்படியா
இல்ல அப்ள இல்ல ஹீட்டான போதும்
ஆஹ பஸ்ட்டு எண்ண் உஊத்தி ஹீட் ஆயிட்ட உடனே வெங்காயம் போட்டு டேய்
ஆஹ் மசாலா பிரியாணிக்கு அந்த பட்ட கிராம்புலா போடுவாங்களா அதெல்லாம் போடணும் முதல போட்டுட்டு அது நல்லா வதக்கி வுட்டுட்டு ஹீட்
ஆஹ் ஓ பஸ்ட் வந்து எண்ண போட்டு இருங்க இருங்க எண்ண போட்டு எண்ண ஊத்தி நான் போவில காம்பு இதெல்லாம் போட்ட அப்புறம் ஆஹ லவங்கப்பட்ட அதெல்லாம் சொல்லுவாங்க அதல அதெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னும் அதுக்கப்புறமா தான் ஆனியன்னு கட் பண்ணிட்டு போடனும்
ஆமா போட்டுட்டு அஹ கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வந்த வரைக்கும் அப்புறம் வந்து டொமேட்டோ
இல்ல இல்லா ஒன்னும் இல்ல
ஆமா
ஆஹ் சரி அப்ப
பிரவுன் கலர் ஆனா அதுப்புறம் வந்து டொமேட்டோவ போடணும் டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பேஸ்ட் போடணும் இஞ்சி பேச்டும் போல் பறம் வந்து மிளகாய் மிளகாயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாம் வத என்ன அப் பிறகு சிக்கன் போடணும் களுவி வச்ச இக்கனை போட்டு மசாலா எல்லாம் எல்லாம் போனோர் சிக்கன் மசாலா மஞ்சள்
ஆ பெப்பரு பெப்பரு
பெப்பர் எல்லா மசாலையு போட்டு அத கொஞ்சொ அப்டி வ இக்கு விட்டார குக்கர் முடியச்ச ச்சுமூடி அது அப்படி ஹீட் ஆகட்டும்ன்னனு சொல்லி விட்டுறோம் அது அப்படிய கொஞ்சம் நேரமா அந்த டைம்ல வந்து அரிசி கழுவணு அரிசி ஒரு நாலஞ்சு வாட்டி அஞ்சாறு வாட்டி
இல்ல இனி என்னன்னா சிக்கன் வந்து வெந்து உடனே அரிசி கலுவணுமா எப்டி கேக்குறே
அது சிக்கன்ல்ல அடுப்புல வெந்துட்டு இருக்கும்லா
ஆஹ் அதா நம்ம எல்லா மசாலாம் போட்டு வாதி களறி விட்டுட்டு அத பாட்டரூம் வ தக்கறப்போ என்ன பண்ணணும்
இது வந்து மூடி போட்டு மூடிற்னும்
அது விசிலுவரணுமா
ச நார்மலா லைட்டா மூணுனா போதும் விசில்லா போட வேண்டா அந்த கேப்ல வந்து அரிசி போட்டு அஞ்சாறு தண்ணி கிட்ட கழுவனு அரிசி கழுவிட்டு அதுக்கப்ரொ அங்க வெந்த பிறகு ஆ அதுக்கு முன்னாடி வந்து மிக்ஸிசியில வந்து தேங்கா பால் அரைச்ச க்கணும் மிக்சில தேங்காய் உப்பு கடலைல்லாம் போட்டு அரைச்சு வச்சுட்டு அதே இதுல ஊத்தணும் பிரியாணியில வதக்கி வச்சிருக்க சிக்கன்ல போட்டு ஹலோ
ஹலோ
ப்ரோ கேக்குதுங்ளா
ஆஹ் இப்பதான் கேகுது சொல்லுங்க
அதே வந்து வதக்கிவச்சிருக்க சிக் கெண்ட போட்டு நல்லா மசாலா போட்டு ட்டு கிந்தி கிந்திட்டு அதே அப்படிய தண்ணி ஊத்தி இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ இப்ப ரெண்டு இது ரெண்டு பாரு எடுக்கிறோனா நாளு கப்பு அப்படி தண்ணி ஊத்தணு
ஆஹ் அது ஓகே இன்னொன்னு என்னன்னா இப்போ ரெண்டு கிலோ அரிசி போடனா ஒரு கிலோ கறி போடணு அதலா முன்னு
ஆமா கரிங்க போடணு அப்பதான் பிரியாணி டேஸ்ட்டா இருக்கு
உஹம் உம்
அதுக்கப்புறொ வந்து அது கொதிக்கு நல்லா தேங்கா பாலெலா எல்லாத்தையு அரைச்சி ஊத்தி தண்ணி எல்லாம் ஊற்றி அது அப்டியே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்ட பிறக்கு அரிசி போடணு அரிசி போட்ட மறுபடியு கிண்டி உட்டு நல்லா கொதிக்க வைக்கணு கொதிக்க வச்ச பிறகு அதுக்கப்புற தான் குக்கர்ல பெல்ட் போட்டு ஒரு விசில் போட்டு மூடணு மூடிட்டு விசில் வந்து எத்தனைன்ன தெர்ல ஒரு நாலு போதும் நெனைக்கேன்
ஆஹ் ஆஹ் ஆனா த தண்ணில்லா வெளியல வரணு
தண்ணில்லா வெளியே வர கூடாது
ஓ வேகணும்
ஆல்ல தண்ணி எல்லாம் வெளியேரவிடாது
ஆஹ் அதாவது எனக்கு எனக்கு இந்த நெஸ் இந்த ப்ராசஸ் வற முடியும்ன்னு தெரிஞ்சு வச்சு என்னன்னா கறிலாம் போட்டு மசாலாலாம் போட்டு கிந்தி விட்டுட்டு நெக்ஸ்ட் அரிசி நாலு தடவை மூணு தடவை அழிச்சுட்டு அதுல போட்டு அதுக்கப்புறம் அப்பே கெலரி விட்டு ட்டு நா நாலு விசுலு வந்துட்ட அப்புறொ இறக்கியர்னு
ஆமா
ஆஹ் இப்ப நான் பிரியாணி எப்படி செய்யணு நா சொல்லுவா நீங்க சொன்னத
ஆஹ் சரி
பஸ்ட்ட குக்கரை வந்து எத்துன்னு போயிட்டு கேஸ் மேல வைக்கணும் எதுல சொன்னீங்க உ
ஆமா
ரெண்டாவது ஸ்டெப்பு ஆயில் அப்ளை பண்ணணு ஆயில் போட்டோனே அது ஆயில் லைட் ஹீட் ஆகிட்ட அப்புறம் அந்த லவங்க பட்டை பிரியாணி அததான் போட்டு வதக்கிட்டு
உம்
ன அதுக்கப்புறமா உப்பு ல்லா போடணும்ல
ஆனியன் போட்டு
ஓ சாரி சாரி ஆனியன போட்டு அட்டு தான் உப்புலாம் போணும்
ஆம்மா
ஆனியன் போட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு அந்த ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து கிண்டிட்டு
ஆம்மா
அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அஹ் சிக்கன் வதக்கி ஆஹ் தக்காளியை போடணும் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ சிக்கனு எத்து உள்ள போட்டு சிக்கலூலாம் போட்டு அதுகப்புறம் மசாலா எல்லாம் மசாலா போட்டு இது பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு
உம்
ஹலோ
ஆம்மா கரெக்டா
அதுக்கப்புறமா நல்லா வெந்துட் ஓரளக்கு இது ஆயிட்டவனும் சாப்பாடு தூக்கி போட் அவ்ளவுதான் மூடிவிட்டு நாலு விசில் வந்து இறக்கிட்டா பாய் வீட்டு பிரியாணி ரெடி
ஆ அப்புறம் நெய் ஊத்தி அப்புறம் வந்து கொத்தமல்லி
ஆஹ அதுவா ஐய்யோ முக்கியமாந்தெல்லாம் போடவே இல்லங்க அன்
அதெல்லாம் போடோனும் அது வந்து வ வதக்கும் போதும் போட்டு போட்டுலாம் இல்லட்டா பிரியாணி செஞ்சு முடிஞ்ச பிறக்கும் போடலாம்
ஹ ஹஅப்டிங்களா எனக்கு வந்து நார்மலா செய்யறல எனக்கு பாய் வீட்டு பிரியாணி தான் பிடிக்குங்க நீங்க செய்யறதான் எனக்கு பிடிக்கும்
போ
உங்க வீட்ல எப்பவுமே மூணு வேலியமே பிரியாணியா
அப்படியெல்லாம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் இல்லாட்டா ஏதாவது பங்க்ஷன் அந்த மாதிரி இப்போ எடுக்கணுனு தோனுதோ அப்போ
மண இல்லங்க அப்படிதான் சொல்லுவாங்க பாய் வீட்டுல எல்லாம் எப்பவுமே பிரியாணி தான் சாப்பிடுவாங்க
அது மூனு நேரமும் செய்ய மாட்டோம் ஆனா அடிக்கடி சாப்பிடுவோம்
ஓ ஓகே ஓகே சூப்பருங்க
ம்
இல்லை இல்ல நான் கூட இப்ப பிரியாணி வாங்கறதனா கூட பாய் கடை இருக்குதா மேல ஏதனா டொப்பி போட்ண்ணுக்கிறாரா அவங்க கடைல தான் போய் வாங்குவேன் ஏன்னா அவங்கல்லான் செய்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்
எனக்கு வேற யாரு செய்ரதும் எங்க வீட்டு வீட்லல்லாம் வந்து வெளியில எத்துன்னு போயிட்டு நாய் கொட்டனா கூட சாப்டாதுங்க மோந்து பாக்குதுங்க அந்த மெரி இருக்கும் ஆனா எனக்கு இ நல்லா இருக்கும் பட் எல்லாத்த விட நல்லா இருக்குரது பாய் வீட்டு பிரியாணிதான் எம்ஜியார்
செஞ்சு பார்க பாக்க அப்புறம் வந்து நல்லா வந்துரும்
அதுதாங்க வேற ஏதா உங்க வேற ஏதாச்சும் உங்க எதனா இது பண்ணீங்களா அதுக்கப்புறமா இன்னோன்னு சொல்னும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அப்பல்லாம் அந்த நோம்பு கஞ்சி ஏதோ சொல்லுவாங்க
ஆமா
அது வந்து என்ன விஷத் அத்திகலாம் விசேஷத்துக்கலாம் அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ஊத்துவாங்க
நோம்பு கஞ்சி இது வந்து இது வரைக்கும் செஞ்சது கிடையாது வீட்டுல
ஆஹ்ஹ அது அந்தக் டிஸ் கேட் ல்ல நான் என்ன சொல்றன்னா என்ன பெஸ்டிவல்ல அதெல்லாம் இது பண்ணுவாங்கன கேக்குறேன்
சரின்டு ரம் ஈத் முபாரக் வரும்லா ரம்ஜான்
ஆஹ்ஹ்
டைம்ல வந்து ரம்ஜான் வர்றதுகு ஒரு மாசம் முன்னாடி தேர்ட்டி டேஸ் கிட்ட பாஸ்டிங் இருப்பாங்க
ஆஹ் ஹ
இப்பதான் ஈவினிங் வந்துந்த ஃபாஸ்டிங் தொறக்கும் போ இது நோம்பு கஞ்சி அங்க பள்ளியில குடுப்பாங்க. மறு வீட்லயு சாப்பாட் செய்வாங்க ஆமா
ஆ நா நா ஸ்கூல் படிக்கிறப்போ எனக் கு ரெண்டு பேரு இந்த பாய் அவங்க இந்த பாய் முஸ்லீம் இருக்கவங்க எனக்கு ஃப்ரெண்டு இருந்தாங்க. பாய்ஸு கேள்ஸு ரெண்டு பேரு இருந்தாங்க. ச்சா அப்ப அவுங்கள வந்து இன்னி மாரிலா கேப்பே சொல்லவே மாட்டாங்க தெரியுமா? நாங்க எல்லா கலாய்ப்போ பாயம்மா அப்டின்ட்டு. அதனால அவங்க சிர் ச்சிக்குனே சொல்லவே மாட்டாங்க தெரிஞ்சா கூடோ
எனக்கு அது எப்பிடி இது தெரியாது செய்யறது
அது த் அது வந்து அந்த அளவுல்லா நம்மளுக்கு பெரிய விஷயோல்லா இல்ல ஆனா ஒ ஆனா நீங்க அந்த அவங்க ஊத்துறதுல சூப்பரா இருக்கு நா அந்த டைம்ல ஸ்கூல் படிக்கிற டைம்ல நானு நா ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்ப சாப்பாடு எடுத்துன்னு போவோல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்கலான்னு போவே டிஃபன் பாக்ஸ்ல போயிட்டு இப்ப சா ஈவினிங் டைம் அது மாரிதா இது பண்ணுவாங்க. போய் வாங்கிடுவே ஆனா அங் வாங்குனதுல அப்டியே வச்சுருவே கீழ ஏன்னா அவ்ளோ இ அவ்ளோ சூடாயிரு
ஓ அந்த டைம்லதான பண்ணுவாங்க ஈவி்னிங்கு ஒரு
அதுகோ ஏ நா என்னா பண்ணுவே கீழ எனக்கு இருக்குற புக்கு எல்லா புக்கு வெச்சிருவ கீழ அஞ்சு புக்கு அ மேல எட்த்து டிஃபன் பாக்ஸ் வச்ட்டு அவ்ளதா எத்துன்னு போயிட்டு எங்கனா ஆ ற எடத்துல கொஞ்ச நேரோ ஆறுட்டு அப்றோந்தா குடிப்பனே சும்மா சுவையா இருக்குங்க
ம் ம் செரி செரி ஓகே பாய் அப்றோ பாப் ஆமா
ஓகே ஓகே ஓகே நா அப்றோ உங்களுக்கு மெசேஜ் பண்றே.
ஆ
ஆ அப்றோ எதுனா பேசனுன்னா கால் பண்றே உங்களுக்கு எதுனா கால் பண்னா கால் பண்ணுங்க போரடிச்சா கூட கால் பண்ணுங்க
ஆ ஓகே
ஆ சேரி ஓகேங்க பாத்துங்க ஆ பாத்துரு ஆ பாத்து பத்தர